எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க சாயா குடிக்க போறோம் நீங்க
ஓ நா ஓ மணி நாளாயிடுச்சா ஓகே ஓகே
நாலுக்கு மேலயே ஆயிடுச்சுங்க்கா
ஓ போர் ஓ கிளாக் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருவீங்களா குடிக்கிற டீ போட்ரூவீங்களா
அது மாமியார்க்கு போட்டு குடுக்கணு அந்த பழக்கத்துல
செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே ம்
ம் நம்ம கிட்ஸ்சுமே ஸ்கூலவுட்டு வந்துட்டு பசிக்குது பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க அவுங்களுக்கு பால் குடுக்க பால் குடுக்குற டைமு பாலு பசும்பாலு இப்போ இந்த ஏரியாவுல கொண்டு வருவாங்க அது வாங்கி காச்சி வெச்சிடி ட்டு அவுங்க கேக்கும் போது அவுங்களுக்கு லைட்டா சூடு பன்னி குடுக்கறது
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ ஆ
சக்கர போட்லன்னா ரெண்டு பேருமே குடிக்கவே மாட்டாங்க
ஆ ஆ
இது வேண்டவே வேண்டா அப்டின்ட்டு குடுத்துருவாங்க அப்றோ சர்கர போட்டு குடுத்ததுக்கு அப்பறமா நல்லா வாங்கி குடிச்சிருவாங்க உங்களோட கிட்ஸ் எல்லா பால் எல்லா குடிப்பாங்களா
ஆ எல்லா குடிக்குவாங்க இதுதா கேக்குங்க போன்விட்டா கேக்குங்க இல்லா ஏதா ஹார்லிக்ஸ் வெறு பால்லா குடிக்கவே குடிக்காதுங்க இது மாரி ஏதாது ஃப்ளேவர் ஃபுல்லா ஏதாது போட்டு கேட்பாங்க நார்மலா பால் குடி ஏயே அதா சத்து சொல்லிட்டு நானே கொஞ்சோ தண்ணிய கலக்காம திக்கா குடுத்தா ம் அப்டியே கொமட்டிக்கிட்டு வர்ற மாறிதா பண்ணுவாங்க
அதை நீங்களே வீட்ல செய்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ல கடையில வாங்கி குடுக்காம
ஆ நா அந்த கொஞ்சோ இதெல்லா அந்த சத்து மாவெல்லா கொஞ்சோ நா வாங்கி காய வெச்சி அரைச் சி அது மாரில்லா கொஞ்சோ ட்ரை பண்றே இந்த பிள்ளைங்க விரும்பி சாப்ட மாட்டேங்கிதுங்கப்பா கொஞ்சதா குடிக்குதுங்க அப்டியே தேகட்டிடு தேகட்டி வாந்தி எடுக்கற மாரியே பண்ணுங்க அப்றோ நம்பதா குடிக்க வேண்டியதாயிருக்கு கொஞ்ச கொஞ்சோ குடிக்க வெச்சிட்றது அதா அதா கொஞ்ச கொஞ்சமா குடிக்குங்க இருதாலு நா இது மாரி கடையில உள்ளததா வேணும் வேணுங்குதுங்க அந்த பிள்ளைங்க
கடைல உள்ளதுதா வேணும்னா ஒரு டைம் மட்டு கடையில வாங்கி அந்த டப்பாவ பத்தரமா எடுத்து வெச்சிக்கோங்க
அதுல வேற கலந்து குடுக்கறது
ஆமா அதுல நம்ம செய்ற வீட்ல உள்ள ஐட்டத்த போட்டு குடுத் குடுத்துருங்க அதுங்க வந்து நம்பிருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ப பசங்களா இல்ல சின்ன பசங்களா
இல்ல இல்ல தேட் ஸ்டாண்டர்ட்ல தா
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டா
தேர்ட் ஸ்டாண்டர்ட்
தேர்டு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கெல்லா விவரோ கொஞ்சோ கம்மியா தா இருக்கு தேர்டு ஸ்டாண்டர்ட்லா இப்போ உள்ளவங்களுக்கு எல்லா விவரோ கொஞ்சோ அதிகமவே தா இருக்கு
ஆமா நம்ம இருந்த மாரில்லா இல்ல இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லா விவரோ கொஞ்சோ மாத்தி குடுத்தாலே பாக்குங்க என்னடா வித்தியாசமா இருக்கே
ஆமா கொஞ்சோ வந்து நம்ம கொழந்தைங்களோட நல்லதுக்காக அவுங்கள ஏமாத்துறதுல தப்பில்ல ஏமாத்தி எப்புடியாவது குடுத்துருங்க
ஓகே ஓகே எல்லா ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே சேரி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்லா பண்ணுவீங்ளா
நா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து மோஸ்ட்லி அவ்ளோக்கா பண்ண மாட்டே
ஓ கடையிலயே போய் எடுத்துட்றது எதுனாலு
ம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவே அது வரு ஆனா வந்து எனக்குன்னு வர்றது மட்டுமே சரியாவே வராது
உங்களுக்குன்னு வர்றது மட்டு சரியா இருக்காது ஆமா அது என்னமோ கரெக்ட் தா இல்ல சில பேர்க்கு நல்லா அமையு சில பேர்க்கு அமையாது
ஆமையாது இப்ப இப்ப என்னன்னா பக்கத்து வீட்ல உள்ளவங்க ஒண்ணு வா ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்குவாங்க
ஆ
அது அதுக்கு பக்கத்துல அவுங்க பாத்து வாங்குவாங்க அப்போ நாலஞ்சு பக்கத்துல பக்கத்துல நெறைய வீடுருக்கு அப்ப அவுங்கல்லா வாங்குவாங்க அவுங்களுக்கு எல்லாருக்கு கரெக்ட்டா வரு சேரி இத்தன பேரு வாங்கி ருக்காங்களா அவங்களுக்கெல்லா கரெக்டா தான வந்திருக்கு அப்ப நமக் கு கரெக்டா வரு அப்டிங்கற ஒரு தைரியத்துல நம்ம வாங்குனா
ஆ
நமக்கு மட்டு உடஞ்சிருக்கு இல்லன்னா ஒரு பொ ஒரு பொருள துல பிக்ஸ் ஆயிருக்கு ஒரு பொருள் அதுல பிக்ஸ் ஆகாமருக்கு இல்லன்னா நம்மளே அதுல பிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி குடுப்பாங்கள கேட்லாக்கோட அந்த கேட்லாக்ல ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிரு க்கு ஐயோ நெறைய பட்டுட்டே சிஸ் சேரி அதனால நா பண்ணவே மாட்டே
ஆ
கொழந்தைங்களுக்கு துணி வாங்குன் துணி வந்து வாங்குவே ட்ரெஸ் ஸ் ஐட்டம்ஸ்ல்லா நறைய போடுவ இந்த ச சண்டே சண்டே வந்து இது பண்ணுவாங்கல ஆஃபர் போடுவாங்கல அந்த மாதரி பண்ணும் போது என் நா கொஞ்சோ நல்லா வந்திருக்குது ஒரு நாலஞ்சு டிரஸ் எல்லா நல்லா வந்துருக்குது மிச்சதெல்லா கலர் வந்து நம்ம போட்ட கலர் இருக்காது ஃபேட் ஆயிரு க்கு சைஸ்ஸு சைஸ் வந்து கரெக்ட் டா இருக்காது இல்லன்னா டேமேஜூடா இரு
நா இப்ப ட்ரஸ் எடுக்கறத விட்டுட்ட ஏன்னா நா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கொஞ்சோ கிளாத்து சரியில்லாம இல்ல ஸ்டிச்சிங் வந்து ஓப்பனாயேருக்கோ அது பாத்தா நம்ளுக்கு டவுட்டே வருது உண்மயா வந்து புதுசு தானா இல்ல யாராது போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்டின்னு ஒரு பயமே வந்துச்சு ஸ்டிச்சிங்ல்லா கொஞ்சோ லூஸ்ஸு எங்கயாவது பிரிஞ்சிருக்கோ அது பாக்கும்போது செரி யாராது வாங்கி ரிட்டர்ன் பண்ணி போட்டு போருப்பாங்களோ அப்டின்னுலா தோணு அது லாஸ்ட்டா ஒரு ரெண்டு மூணு டிரரெஸ்ஸு எனக்கு அப்டியே செட் ஆகல எனக்கொரு பாத்தா ஓல்டு டிரஸ் மாரியே இருக்கு ரிட்டர்ன் ஆவது பண்ணி உட்ருந்துக்கலா போல நா உட்டுட்டே நா ஏதோ அர்ஜென்டா வாங்கி வச்சுட்டு எங்கியோ போயிட்டே நானு அது அதுக்கப்றோ ரிட்டர்ன் பண்ண முடியல
ம் செவன் டேஸ் வந்து ரிட்டர்ன் பால்சி குடுக்குறாங்கல்ல அதனால ஃபங்க்ஷனுக்குல்லா வந்து அவுங்க வாங்கிட்டு அத போட்டுட்டு நமக்கு ரிட்டன் போட்டுட்டுருவாங்க போல
ஆமா
அந்த மாதிரியெல்லா தாட் தோணு
இப்ப நம்ம கொஞ்சோ ஃபேமஸ் ஆன இதுல போட்ருந்தா கூட நம்ம அவுங்க பேக்கிங்கோட அப்டியே திருப்பி குடுத்தா வாங்கிகுறாங்க நம்ம கொஞ்சோ வெளில ஆன்லைன் ஷாப்பிங்ல்லா பண்றோல்ல இந்த அ சோஷியல் ஆப் பாத்துட்டு அது பாத்தா நம்ம தா திருப்பியு வந்து பார்சல் பண்ணி குடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க அதுதா தொல்ல நம்ம அதுக்கா வ அவப்பு பட்டுக்கிட்டே உட்டுறோ நம்ப நம்ப பேக்கிங் பண்ணியில்லா போட சொல்றாங்க
ம் அதுதா இப்ப கொரியருக்கு போனாக்கா ஒரு ஒன் கேஜிக்கு எப்படியு அறுவது கிலோ வாங்குறாங்க
ஓ மா மா மா மா அ
ஒன் கேஜிக்கு அவ அறுவது கிலோ வாங்குறது பெருசில்ல அது வந்து ஒன் கே ஜி இல்லன்னாலுமே அது அர கிலோ அறநூறு எ அ ந்நூறு கிராமு அந்த மாத் யெல்லா இருக்குல்ல அந்த மாரி இருந்தாலோ அதுக்
கு அலுப்பு பட்டுக்கிட்டே குடுக்க வேண்டியதா குடுத்தற வேண்டியதா இருக்கு வேணா வேணானு சொல்லி குடுக்கறதுக்கு இவ்வளோது பண்ண சொன்னா வீட்டுக்காரங்க சம் டைம் பண்ணுவாங்க போ போயிட்டு போது போ இத போய் ய பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு உட்டவு போட்லா நம்ப நா அதுலேந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்ல்லா கொஞ் கொஞ்சோ வாங்கனா கொஞ்சோ நல்லாருக்கு இப்போ வீட்ல அலங்கார பொருள்ல்லா வாங்கனா கொஞ்சோ நல்லாருக்கு ஆனா என்ன சைந் சைசஸ் தா ஏமாத்தி விட்றாய்ங்க அதுல பாத்தா நல்லா பெரிய சைஸா நா இது டி வி மேல ஒட்டுறது பிக்ச்சர்ஸ்ஸு அது மார்ல்லா
ஓ ஓ நா வந்து ஆர்டிஃபிஷ்